ம் தோழரே
அ வணக்கம் தோழரே எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே ஆ உங்களுக்கு மீன்கள் பத்தி நன்றாக தெரியுமா
எனக்கு மீன்கள பத்தி ஒன்னு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நா தெரிஞ்சுக்கிறே
இது ஏ ஐ மாதிரி இருக்குது
ஏ ஐ
ஆமாம் இ எனக்கு இது ஏ ஐ போலத் தெரிகிறது
இந்த தமிழில் பேசுங்கள் ஐயா இல்லையென்றால்
அப்படியையா அப் அப்டிங்ளா இது எப்படி என்றால் இது ஒரு ஆஹ்
சிரிக்க கூடாது தோழரே ஏய் பத்து நிமிடம்
தோ தோழரே இது வந்து ஆ இது ஒரு மணி அம் இ இ இயங்கம் மாரி இருக்கு ஆம்
எந்திரன் படத்தில் வரும் ஒரு பொருள் மாரி இருக்கின்றது
ரோபோ
ஆமாம் அந்த மாரி கேட்கின்றது இது என் நண்பர் போல இல்லை
இங்கு பல மீன்கள் இருக்கின்றன அந்த மீன்கள் எல்லாம் இங்க ஏ ஐ மின் சாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது
ஏன் மீனுக் மீனுக் எதுக்குங்க ஐயா மின்சாரம் மீனை தண்ணில விட்டால் அழகாக நீந்து செல்ல போகிறது அதுக்கு எதுக்கு மின்சாரம் மூச்சு வாங்கிறதா ஓ அதுக்கு காற்று தேவை என்று சொல்லி
வாங்க வேண்டும் ஆமா மோட்டார்கள் வில்லை ஒரு அரை மணி நேரமாக எதுமே வரவில்லை ஒரு மினிடம் ஒரு நிமிடம் இருங்கள்
நம்ம தோழர் என்னவோ சொல்ல வென்றார் என்றால் மீன்களுக்கு தண்ணி இல்லாம தவிக்கிறது என்று சொல்கிறார் ஹலோ தோழரே நீங்கள் மீன்களை பத்தி கேட்டிருந்தீங்க மீன்கள் என்பது ஒரு அழகான உயிரினம் அதை பற்றி நீங்க என்ன நெனைக்கிறீங்க என்று சொல்ல முடியுங்களா அதாவது மீன்கள் என்பது
அதாவது மீன்கள் நன் அ அதாவது மீன்கள் என்பது உங்கள் மன தை நன்றாக வைத்துக் கொண்டிருக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் கண் குளிர்ச்சியாக இருக்கின்றோம்
ஓ அதாவது கண்ணுக்கு அழகாக இருக்கும் மனதை ச ச சீரும சீரமை படுத் என்று சொல்கிறீர்கள் ஐயா புரிகிறது புரிகிறது
ஆமாங்கையா என் என் குரல் உங்களுக்கு எப்படி கேட்கின்றது நண்பரே
உங்கள் குரல் இப்பதான் கேட்கிறது நீங்கள் நார்மலாக பேசுங்கள் கன்டன்ட்டை வைத்து தவற வேண்டாம்
நடுவில் என் ஆ என் ஆசான் கான் கால் என் கா என்
உங்கள் முதலாளி கால் அடி தாரா
ஆ என் முதலாளி கால் அடித்தார் அதனால் சிறி து ப்ராப்ளம் ஆகி சிறிது பிரச்சனையாகி விட்டது
ஓகே ஓகே
இங்கே தொட் தொட்டிகளில் மோட்டார்கள் இயங்கவில்லை அதனால் ஒரு அர மணி நேரமாக நான் தவித்து கொண்டிருக்கின்றேன்
ஓ நீங்கள் நார்மலா கூட பேசலாம் அதெல்லாம் ஒன்னு ஆகாது
ந ஆ சரலமாக பேசும்பொழுது ஆங்கிலம் நெறைய வரும் அதனால் நா இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன்
ஓ ஆங்கிலம் ஆங்கிலம் ஓகே நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் நண்பரே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்
நான் வந்து பொருட்களை விக்கும்படி இரு இருக்கின்ற மாதிரி ஒரு வேலை செய்கிறேன்
என்ன என்ன பொருட்களை விற்கிறீர்கள் உயிர் உள்ளதா உயிர் இல்லாததா
ஆ இரண்டும்
இரண்டும் அப்படி என்ன கடையில வேலை செய்கிறீர்கள்
ஆ உயிருள்ள மீன்களை விக்கின்றேன் அதுவும் வளர்க்கும் மீன்கள் மட்டும் உயிர் இல்லா சாதனங் கள் விற்கின்றேன் மீன்களுக்குத் தேவையான சாதனங்கள்
சாதனங்கள் என்றால் என்ன சாதனங்கள் உங்களுக்கு தெரிந்த சாதனங்கள் உபயோகித்த சாதனங்களை பத்தி சொல்லுங்கள்
மீன்கள் மூச்சு வாங்கும் சுவாசன மோட்டார்கள் மற்றும் அதை மீன்கள் மீன் தொட்டியில் இருக்கும் நீரை சுத்தம் செய்யும் மோட்டா அண்டு அண்டு மற்றும் ஆஹ் டெட்ராபைட்ஸ் என்ற ஒரு கம்பெனியின் ஆம் உணவு
கம்பெனி பேரை எதுவும் சொல்ல கூடாது
ஆஹ் அதை நீங்கை குறிப்பிட வேண்டாம்
ஆஹ் அருமை அருமை புரிகிறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது அது அந்த மாரி ஒரு மீன்ல ஒன் உணவு தயாரிக்கும் நிறுவனம் இருக் கே என்றால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் கரெக்டா
கரெக்டா என் என்பது சரிதானா
சரிதான் சரிதான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தொண்டை சிறிது செரியில்லையான் குரல் மாறி மாறி வருது நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க
வி என்ற எழுத்தில் ஒரு மிட்டாய்கள் விக்கும் அதை எடுத்து போட்டு விட்டீர்கள் என்றால் விராட் கோலி போல் பேசுவீர்கள்
ஓஹோ
நான் ஆஹ் இந்த மாத இறி தியில் எங்கேவாது செல்லலாம் என் ன்று இருக்கின்றேன் ஆனால் என் இடம் மனம் உள்ளது ப ணம் இல்லை
ஓ அதாவது உங்களிடம் காசு இல்லை மனம் இருக்கிறது ஆனா பணம் இல்லை என்று சொல்கிறீர்கள் இது பிரபலமான து
பிரபலமான ஒரு இணியத்தள
ஆஹ் நபரின் ஒரு டைலாக் அவருக் குடு இப்பொழுது ரீ ஆஹ் சமீதமாக ஒரு பாட்டு பாடியுள்ளார் அந்தை பாட்டை இப்ப பொ இப்பொழுது பாடலாமா
ஆஹ் அருமை தோழரே அருமை
பாடலாமா உங்கள் அனும
பாடுங்கள் பாடுங்கள்
வேண்டாம் எனக்கு மிகவும் வலிப்புடன் சிரிப்புகேரேசி திரிப்பு வருகிறது
வாழ்க்கையில் சிரித்தால் எதுவும் ஆ பண்ண முடியாது ஐயா யோ ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து பேசுங்கள்
திந்தித்து பேசீரு இல்லம் உம் ஆஹ் நான் இப்பொது கமலகாச சன் மாரி பேச விரும்புகிறேன்
நீங்கள் ல்லாரூம் வகமே பேசுங்கள் ஒன்று பெர்ச்சன்னையில்லை
அபிராமி அபிராமி வணக்கம்
ஓ நீங்கள் கமல க கா பிரபலமான நடிகரை பற்றி பேசுகிறீர்கள் நடக்கிற எப்போது பேசுகிறீர்கள் ஆஹ் சு பேசுங்கள் பேசுங்கள்
அவரும் இன்னு ஒரு பிரபலமான நடி கரும் ஒரு படம் நடிக்க கொண்டிருக்கிறார் அந்த படம் வந்து அழுடவ அடுத்த வருட ஆஹ் தீபாவளி நாட்களில் அஹ் வர இறக்கிறது அந்த பட தில் ஒரு பாட்டு வரு தித்திர தித்தா தித் தெர தே தித்தர தித்தாத் தே
ஹு ஹு ரஜினிகாத் கமலகாச ரே இரண்டும் நடிக்க இரண்டு நடிக்கிற நடிக்க படத்தை பத்தி நீங்க பேசுகிறீங்க அதானே ஐயா
ஆ ஆமம்
அ
அந்தப் அந்த படத்தில் இவர்கள் ரெண்டரே ரெண்டு பேரையும் பார்த்தது விடை ஆ கூட் இருந்தவர்களை பலரும் பார்த்து ரசித் தார்கள்
புரிகிறதையா புரிகிறது சொல்லுங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு அவர்களை பற்றி தெரிந்தால் மேலும் எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஐயயோ
சீனாக்காரன் எதை எ தையோ கண்டுபிடித்தான்
ஐயா
நான் இதை மட்டுந்தான் கண்டுபிடித்தேன் நீங்கள் என்ன உண்டீர்கள் உங்க வீட்டில்
நான் ஒன்னும் உண்ணவில்லை நீங்க உண்டீர்களா?
இல்லை நா இன்னும் வீட்டுக்கே போகவில்லை வீட்டுக்கு போன உடன தான் நான் உண்ண வேண்டும் எப்படியும் மதியம் உண்ட த அந்த ஆ பிரியாணி சோறு தான் இருக்கும்
அருமை தோழரே அருமை ஏ
விதி
அதாவுது
நீ மட்டும் நீங்கள் மதியம் என்ன உண்டீர்கள்
டம் முடிந்து விட்டது நாம் அடுத்த காலில் இணைவோம்
ஐயா இதுக் இது இப்படியவே பேசலாமா?
ட்டு அடுத்த காலில் பேசுது பேசுவோம் நன்றி வணக்கம்
ஆஹ் நன்றி